ஹலோ
ஆ சொல்லுங்கோ
இல்ல முலு தோச ஊத்தி வேணுமாமாமா அவுனுக்கு
ம் நா இப்ப தா சேமியா செய்றே
ம் டைம் ஆயிடுச்சி சின்னவன எழுப்பலான்னு போயின்ட்ருக்கற மேல
ம்
ஃபோன் பண்ணா எடுக்க மாட்ற அடுத்த மாசோ கோவில் திருவிழாவா ஊர்ல போலாமா நீங்க வர்றதா இருந்தா போலா
ம் போலா போலா
ஸ்கூலு வேற
கண்ண கூட கேட்டே ஆமா லீவுல வந்தாக்கா நல்லா இருக்கு அழக போயிட்டு வந்துர்லா
ம் ம்
ம்
அதா சொல்லியிருந்தா எங்க தங்கச்சி திருவிழா வருது வருஷா வருஷொ கூப்ட்டா வரமாட்ற
ஆ
ஏ சும்மாது வா கட தா இல்லியே
ஆமா
ஓ அப்புறோ
ம் தம்பி கல்யாணோ என்னாச்சு அவுங்க மாம்னார்க்கு ஒடம்ப் சரில்லயா அடிப்பட்டுட்டுச்சா அவுங்க மாம்னார்க்கு
மணி பத்து ம் அதுதா பாத்துட்டு ஒரு ஒரேடியா இந்த வேலையு முடிச்சுன்னு வர்லா
ம்
அப்டின் சொல்லிக்கிது
ம்
ம் கால்ல அடிபட்டுட்ச்சா
ஆ இப்ப எப்டி இருக்காரு
இப்ப பரவால்ல இல்ல இல்ல அதே மாரிதா இருக்குராப்ல ரெண்ட் நாள் தான ஆவுது அடிப்பட்டு
ஆ
நாங்க வரன்னு சொன்ன பிறகுதா அடிபட்டுட்ருக்குது அதனாலதா அவரு பூ முடிச்சுக்குலா ஏன்னா நாங்க வருவமோ வார மாட்டோமோ தெர்லயே என் காலு எப்ப சரியா வருதுன்னா
ம்
ம்
அவுரு கரெக்டா தா பேசுறாரு போல அவுங்க மாமா தா அப்டி பண்ணுவாரா
அந்த பொண்ணோட மாமா தா கொஞ்சோ கொடச்லா
ஆ
அவுங்க அம்மாதா எட்டா அவுங்க வீட்ல
ம்
அவுங்க அப்பா டம்மி பீஸா ஆனா அவுரு தா கொஞ்சொ இது வெளியல்லா வர போவ அவருதா இருப்பாரா
ஆனா வீட்ல அவுங்க சொல்றதா சட்டொ
அ ஒரு பெரிய பல்லு ஒரு குத்தானப்பா காசு கேப்பாரு ஆ ஆ அப்புறோ
பா டீ போடப் போறீங்ளா
ஆமாமா லேட்டுமா இன்னக்கி
ம்
பட்ஜெட்டு ப்ராப்ளம்
ம்
காலையிலேயே பர்ஃபெக்டா முடிச்சுடுவே அவ பல்லு தேக்கறதுக்குள்ள இப்ப நம் போட்டு வச்சிர்னு அதும் பாரு நம்ம டீ போர்ர அன்னக்கி கேக்க மாட்டா
ம்
மீண்டும் போ ஆ போடாத அன்னக்கி கம்பல்சரி கேப்பா மீண்டு நம்ம கொஞ்சொ குடுக்கலா குச்சிட்டு போப்பான்னா தம்தோண்டு கேப்பா போட்டா குடிப்பேனா அந்த மாதிரி ஒரு மாரி அதுவு நம்ம கேட்டா தா செரி செரி கொஞ்சமா குடு ஆனா போடாத அன்னைக்கி கொஞ்சோ டீ தா போட்டு வெச்சிருந்தா என்னான்னு
ம் அப்டிதா இருக்குறாங்க கட கடன்னு போட்னு
அதே மாரி சாப்பாடு செஞ்சி வெக்கிற அன்னைக்கி சாப்ட மாட்டறாங்கோ
எத்தன
தங்கச்சி மோ மொதலூ கொண்டு இந்த வேலைய ம்
ம்
செய்யாத அன்னைக்கக மானோ போவோ
உருளக்கெழங்கு வெளியே வெச்சிட்டு பாத்தா அந்த உருளக்கெழங்கு கூட கூடாத எலி வந்து சாப்ட்டு போயிக்குது
எ எலிபோனு இங்க இருக்குது அத எத்னு போறதானா
தோ இப்பதா எத்துன் போனு கண்ணாடி வந்து ஒடஞ்சிட்சி பெரிய பாப்பா ஒட்சிட்டா கதுவ சாத்த சொன்ன பாவோ ஒட்சி டி அதுல இருந்து அந்த ஓட் ஒடஞ்ச வழியா இருந்து ஜன்ன இதுக்கு கண்ணாடி ஓடஞ்சிட்சி ஜன்னல்ல அதுல எலி வருது வந்து ஃபுல்லா இப்ப உருளக்கெழங்க ஒரு உருளைக்கெழங்குல பாதி சாப்பட்டு போயிக்கிது கறி மீன் சாப்ட்டா கூட பரவால்ல உருளக்கெழங்கு கூட சாப்ட ஆரம்பிச்சிட்சி போல இப்ப எலி ம் ம்
தேட்ல வரும்
எலிக் கூட வரும வந்துருது போல உருள கெழங்கு சாப்புட்ற அளவுக்கு
கையில பொறந்தது தெரிமா
அபியா
ஆமா பையே முருக அண்ணே இருந்தார்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல
ஆ ஆ
ம்
பரவால்லையே அவ்ளதா இன்னு கையிலயே புடிக்க முடியாதே அவுங்கள
புடிக்க முடியாது ஆமா அதுக்காதானே வெயிட்டிங்ல இருந்தாங்க
ம் ம்
உழுதாம் தண்ணி கிடைக்காதுன்னா பாவம் வச்சு உம் ஒடின்னு இருக்க அப்ப தடுக்கி விழுந்துட்சா புலுகர பொய்காக ஆயிரரூபா அப்டியே தடுக்கறா போல எத்துட்டு போயிடே இருக்கற நானே இப்பதா வாங்கன
எங்க போயிட்டாங்க கறிவாங்க போயிருக்காங்களா
அதா இருந்தா கறிய குடுத்தனுப்புறே அப்டி இல்லன்னா இல்லன்னு சொன்னான
ம்
அதனால தெர்ல
ம்
போறாங்ளா இன்னா பண்றாங்கன்னு அவுங்க தங்கச்சிய கூட்டுனு வர போறன்னுச்சி தம்பிவுட்க்கு
ம் நீங்க தா சொன்னிங்களா கூட்டுனு போ சொல்லி
அப்றோ
ஆம்
நா கூட்டுனு போயி சொல்லன
உம்
எங்க கேக்குறது எங்க கேக்குறது னாங்க சேரி உங்க தம்பிக்கிட்டயாது போய் கேளு அந்த வீடு போகவும் கூடாதான் பொத்தா கொஞ்சம் இப்ப வாழ்ந்த வீடாம் அப்படின்னு அ ப்ரோ
அது அதுவே நனைக்கல அவ்ளோ பயங்கரமா ஆளுகிட்ட வாங்கி ஏமாத்து து அது இவரு மூஞ்சு மெகரமே பாக்க மாட்டாரு அவங்க அக்கா வயே ஓட வுடுறவரு
சொல்லியாச்சு அதுவும் வந்து ஏங்கிட்ட பேசுச்சி
ஆ
அதுவே பேசிச்சு பேசிட்டு இன்ன தான் முடிவு பண்ணிக்கிறீங்க அ கம்முனு இருக்கிறீங்க நீங்க கேட்ட இடத் துல என்னாச்சு நான் சொல்லிட்டேன் நான் கேட்ட இடத்துல வந்து வீடு விக்கிற மாதிரி இருந்தா தராங்களாம்
ம்
ஆ சொல்லிட்டேன்
உம்
என்ன வுட்டுடுச்சு அப்புறம் ஒ அம்மாவ பிடிச்சிச்சி
ம்
நான் எங்க போய் கேபேன் எனக்கு யாருக்கிறாங்க நானே வீடு கட்டுறது காசு இல்லாம தவிச்சு நிக்றேன்னு அது கத்துச்சு
கொஞ்சம் வந்து அ நா என் புள்ளைய நினைச்சு பாருடி எப்டியாவது வாங்கி கொடு நான் கொடுத் துறேன் ஒழுங்கா வேலைக்கு போகறேன் என் பையனு வேலைக்கு போவான் இனிமே
ம் ம்
நானும் என் குடும்பத்தோட நாங்க வரறோம் உங்க தம்பிக்கிட்ட னு சொன்னே பாரு ஃபர்ஸ்டு சரி நீ வா நான் பேசி பாக்குறேன் அவன் ஒத்துக்குனா வந்து வாங்கிக்கேன்னு சொல்லிச்சான்
ம்
வட்டிய நீ கரெட்டா கட்டிறனும்
ம்
ஒரு அஞ்சு காசுக்கு கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிச்சு
ம்
நான் என்ன தர மாட்டேன்னா சொல்றேன் அஞ்சு காசுக்கு அவன் முத கொடுப்பானா பாரு அவகிட்ட நீயே பேசிக்க நானா கொடுக்கவானான்றன் குடுக்குறவனா கூட
ம்
அவன் எவ்வளவு பைசா கொடுக்குறான்னு நீயே நேரடியா பேசிக்க நான் கூட்டின்னு போறேன்னு சொன்னாங்க
ம்
அதுக்கப்புறம் தான் அது ஒத்துக்குச்சு சரி நான் நேர்லயே வரேன் அவங்க தம்பியண்ட வந்து நான் பேசுறேன்
உம்
எனக்கு அஞ்சு காசு கொடுக்க சொல்லி கேக்குறேன் அது போவ இரு பவுன வச்சு நீயே சொ சொல்லிட்டு ஒ அம்மா ஒதங்கிச்சு நேத்து கூட்டினு போக வேண்டியது அது கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு டைம் செட்கல
உம்
இவ வந்தால்ல அதனால கொஞ்சோ லேட்டாய் போய்ர்ச்சு அது போகணுன்னா போயிருக்கலா
ம் ம் அதுக் வந்து நா ஃபஸ்ட்டு வாய திறந்துட்டே அங்க ஒன்னு வேலைக் ஆவாது அப்டின் சொல்ட்டு போதா அப்றோ கெளம்பிட்டாங்ளா ரெண்டு அப்றோ யாரோ எதிர்ல வந்தாங்கன் சொன்னாங்க அதனால போனாலே வேஸ்ட்டு அப்டின் ட்டு
அவுங்க தம்பி வர தா சொன்னாரு நா ரெடியாகுறங்க குளிக்க போறே அப்டின்னாரு ஆனா அப்பறோ
ம் ரெண்டு மாஸ்த்துல கல்யாணம் பண்றீங்ளா தம்பிக்கு
கன்ஃபாமா அதா அ புக்க மண்டபத்துக்கு தா பணோலா கட்டி வெச்சே
ஆ
எல்லா ஓகே போ இன்னைக் இது இன்னைக்கி காடு கைக்கு வருது டிசைனிங் பண்ணி ஆட்ரு குட்த்தானுங்க நல்ல காடு இன்னைக் ஆ நோட்டீஸ் காடு இன்னைக்கு வருது பிரிண்டடு நாளைக்கு குடுப்பாங்க போல்க்து
ம்
உ
அமைதியாய்ட்ருக்கா பேசவே மாட்றா இப்பல்லா
ரொம்ப கம்மியாய்டுச்சு எங்கிட்ட பய்ந்து ஒரு திட்ட திட்டமா பேச றா தொன தொனன்னு பேசுவா யோசிச்சு யோசிச்சு பேசறா என்னா பேசற
வேற எதோ சிந்தனைலியே இருக்கறா ம் ம் இங்கதா இருக்கு ஒடம்பு ஆனா சிந்தன எல்லா வேற எங்கியோ இருக்கு
வேற எங்கயோ இருக்குது அதா மு அந்த பொண்ணு மோட்டிவேஷன் ஃபுல்லா அந்த பொண்ணு தா
ம்
ஆ எங்கிட்டயே அது ஒரு மாரி பண்ணுச்சி அந்த பொண்ணு அது எப்பிடி எடுத்துக்கற்துன் தெர்ல நல்ல பொண்ணாவு எடுத்துக்க முட்ல கெட்ட பொண்ணாவு எடுத்துக்க முட்ல அத அப்டி ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுது அது வாங்க ஆண்ட்டி போங்க ஆண்ட்டி அப்டினுது சும்மாவு
ம்
நானு எது காட்டிக்கல யார் யார் தல எழ்த்து எப்டி இருக்தோ அத அனுபவிச்சுதான ஆவணு எழ்திக்கறது ஒரு கெட்டத்னாலு அந்த ஏத்துக்கினு தான ஆவணு நம்ம அவன வேணான்னா சொல்லுவா நம்ம தாயி பேச்ச கேட் டு வேணானு சொன்ன சொல்ல சொல்றனா ஒன்னு வேலைக்காவ் போற்தில்ல நம் அத நா மளே நம்மள தேத்திக்க வேண்டி தா
ஆமா
நாளைக்கு அப்டிதா போயிட்டா நானு கண்டுக்கல பெருசா எட்த்துக்கல
ம்
அவள எனக் இதுல கத புல்லா என்னாக்கா இவ கல்யாணம் பண்றத் தா பெரிய பிரச்சனையா போயினிந்ச்சி அவனே கல்யாண்த்துக்கு ஒத்துக்கினா கல்யாண முடிஞ்சா சேரி இவ ஒரு கோடுக்கு மேலே இன்னொரு கோடு போட்டாக்கா பெரிய கோடு சின்ன கோடு வரும் பாரு
ம்
அதுமாரி இதா சின்ன கோடு பிரச்சனை புரியுதா ஆ ட்டு ஒரு பிரச்சன முடுஞ்சுருச்சுனு சின்ன கோடு பிரச்சனைய முடிக்கத்தா நா பாடுபட்டுன்னுகிற அதுக்காக இவ ரூட்ட கிளியர் பண்ணு அப்டின் போயனுருக்கு ம் ம் கல்யாணத்துல என்னென்ன கண்டிஷன் போடுவான தெர்ல ஒரு ஒரு விஷயத்தலயு அந்த பொண்ணு வரும்போது நல்லா பேசினேக்கிறா அந்த விஷய நெருங்குற நேரத்துல ஒரு கண்டிஷன் போடுறா அந்த விஷயத்துக்கு என்னென்ன கோட் பாடு இப்டி நடந்துக்கணு இப்டி பண்ணணு இவங்களுக்குதா சொல்லணு இவங்க எதிர்லதா அந்த விஷயத்த நீ பேசணு அப்டின்றா அது மாரி அது இருக்கு எப்டியே போதுங்க அந்த ஃபஸ்ட் பொண்ணு கிட்ட பேசுனலா பழுகிட்டா
ஆமா
அது அது கொஞ்ச பிரச்சனை ஆயிருச்சு அது எனக்கு விருப்ப இல்லன் சொன்னம் பாரு அந்த மாரி இது நின்றுமோன் பய பர்றா
ஆமா அந்த பயந்தா வேற ஒண்ணு இல்ல செரி தம்பி கூப்பர்றா இருங்க நா ஃபோன் பண் என்னானு கேட்டு வரே குளிச்சின்ட்ருக்கா டவுல் வேணு போல அவுனக்கு இந்த வர ஆ